ம் சொல்லுங்க என்ன பண்றீங்க எப்டி இருக்கீங்க சாப்ட்டீங்ளா
ஆ என்ன பண்ற சும்மா வெட்டியா உக்காந் து எ ரோட்ல வேடிக்கு வந்துக்கிறே யாராச்சு வராங்களா போறாங்களானு
ஓ அப்டிங்ளா
அ அ நீங்க சாப்ட்டீங்களா நீங்க என்ன பண்றீங்க
இப்பதா சாப்ட்டே
அ நீதா தா சூப்பர் வுமென்னாச்சே எங்குல்ல பேசுகிற சாகல அப்டியே டப்பு டப்புன்னு சாப்ட்டுக்கிறீங்களே
அப்பெல்லா இல்லிங்க அது டூ ஹர்ஸா வச்சு சாப்ட்டுட்டு இருந் பொறுமையா தா சாப்ட்டுட்டு இருந்த
என்னது நீங்க பொறுமையா சாப்ட்டீங்ளா என்ன சொல்ல வரீங்க ஆ அப்டிதா கேகணு ஸ்லோ மோஷன்ல்ல கேகணு உங்கிட்ட என்ன சொல்ல வர ஆ இவ்ளோ ஸ்லோவா சாப்ட்டு இருக்க
ஓஹோ நா வந்து ஸ்லோவா தா சாப்ட்டேனே
அதா ஏ ஸ்லோவா சாப்ட்ட
ஏ ஸ்லோவா சாப்ட்டணா ஓகே ஏ சாப்ட்டே
ஏ சாப்ட்டே ஏ சாப்ட்டே நீ இந்த நீ அந்த இதே கேட்டகிராயே வராதே ஸ்லோவா சாப்புற கேட்டகிரி ஆ
ம் நா வந்து ஒரு சிப் தண்ணி குடிப்ப சாப்டுவ அப்டி குடிச்சு குடிச்சு சாப்ட்ட்டு இருக்க
ஆக மொத்தல்ல அப்ப சாப்பாடு நல்லா இல்ல அதனால சிப்பு தண்ணி குடிச்சு தண்ணி குடிச்சு சாப்ட்டுக்குற கரெக்டா
ஆமா எங்க அம்மா சாம்பார் நல்லா வைக்கல சாம்பார்ல உப் எரிப்பு இல்ல சாப்ட மாரி வரு அ காரோம் நல்ல காரோ இல்ல
ம் இந்த சாம்பார கண்டுபிடிச்சவே கைல கெடச்சான்னு கீழ வச் கொட்ட கா வாய்ங்கலா
ஏ அவ்ளதா நல்லவே அத்னால தா நா சாப்ட்டு இருக்கே ஒழுங்கா
ம் எங்க வீட்ல டுவென்டி ஃபோர் பை செவனு சாம்பாரே தா இன்னா தா பண்ட்டு செரி பக்கத்து வீட்ல வாங்கி சாப்புட்லான்னா அவுங்ளு சாம்பாரு ன்றாங்கோ
செரிதாங்க எனக்கு சாம்பார் தாங்க வேணு அப்ப நா அங்க வந்துர்றே
சரி நீ இங்க வந்து நீ இங்க வந்துரு நம்ம ஸ்வைப் பண்ணிற்ல்லா நா அங்க வந்துர்றே நீ இங்க வந்துர்ரு எனக்கு ம அங்க மட்டன் கிட்டன் மீன்ல்லா செஞ்சு போறாங நா சாப்ட்டுக்றே
ம் எனக்கு வந்து மட்டன் சிக் பிஷ்லா பிடிக்காது
வேணா வேணா நீங்க அங்கேயே இருங்க அங்க வந்தா வீட் டுக்குள்ளேருக்கணு மெயின் ரோடு வேற நைட்டு தூங்க முடியாது இங்கன்னா பீஸ் ஃபுல்லா இருக்கு ஊர் உள்ள யார் தொந்தரவு கெடையாது வெளிய வந்து கூட ஜாலியா இருக்கலா
அப்டி அப்டி சொல்றீங்க
அப்டி அப்டி அப்டு அப்டிதா
ஓகே ஓகே இப்ப வந்து இப்ப வந்து ஃப்ரீ ‌ஃபையர் விளாடிட்டே உங்கள்ட்ட பேசிட்டு ருக்கே
ஃப்ரீஃபையர் வெளாட்றியா
ம் ஆமா இப்பந்தா நாயிர் நேத்தோ மு நேத்தோ இப்பந்தா வேற ஒரு ஐடி ஓப்பன் பண்ணே ஃபர்ஸ்ட் ஐடி இதாயிடுச்சு மறந்துடுச்சு என்ன ஆயிடுச்சு எனக்கு நேத்துதா அப்டேட் குடுத்தே இன்னைக்கு மறுபடி அப்டேட் கேக்குது கடுப்பாகுது
இல்ல நேத்து நாந்தா நேத்து நா அப்டேட் பண்ணே காலைல நானு வந்து மொத்தோ ரெண்டு ஐ டி வச்சிருந்தே நானோ ஒ செவன்டி டூ லெவல்லு அது எல்லாத்துமே ஸ்கின்னு கின்னுல்லா இன்சி சரி டி என் எயிட்டி தி ஃப்ரெண்ட்ஸுன்னு ஒரு ஐடி எந்து நா நா பண்ட்டே அப்போ அமௌண்ட் தேவப்படுச்சு சரி ஃப்ரீஃபயர் ஐடிய. வித்தா அமௌண்ட்ல்லா வருல்ல வித்துட்டே இப்ப வந்து பாட் ஐ டி வச்சி அதெல்லா வெளாண்டுக்குறே இப்ப செரியாவு வெளாட்றது இல்ல எனக்கு வந்து உள்ள போனா ஃப்ரெண்ட்ஸ் யார்னா இருந்தா பரவால்ல விளால்லா நாம ஒண்டியா வெளான்னா வெறுப்பா இருக்கு உங்ளுக்கு தெரில நெனக்கிறே ஃப்ரீஃபையரு
நா இப்பதா கொஞ் மிந்தி கொஞ்சோ விளாடிட்டு இருந்தே அப்றோ கொஞ்சோ தா
இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் குடுத்துருவோ அந்த இந்திக்கார பையேக்கூட ன்னா வெளாட்றது அவே பேசறது நம்மளுக்கு புரியாது நம்ம பேஸ்து அவனுக்கு புரியாது ரிவியூக்குறான்னா போயி அவுங்க டீம்ம ரிவியூ பண்ணுவா ஆமா டென்ஷன் ஆயி நம்மோ வந்து திட்டுவோ ஏதாச்சி ன்னாத்துக்கு நம்ம நம்ம ஃப்ரெண்ட் வந்தா மட்டு யார்ன்னா லேடிஸ் கீடிஸ் மட்டு ஏய் வாடா ஃப்ரீ ஃபையர்னா மட்டு அப்டியே போயிட்றது நானு டான்னு போய் நின்றுவே அ இப்ப நீங்களே கூப்ட்டா கூடோ டான்னு வந்து நின்றுவே நானு
சேர்ரா நா அதிசயமா தா ஃப்ரீஃபையர் வெளாடுவே
அ வேறென்னா வெளாடுவீங்க
அப்றோ நா வந்து கேம் கேரம் வெளாடுவே இன்னைக்கு என்ன நைன்டீன்த் ஆன்வசரியா
ஆமா ஏ என்னாத்து கேரம்கா
ன்து
நைன்த் அனிவர்சரி ஆமா இன்னைக்கு எது ப்ரீ ஃப்யரு
ஆமமா பட்டாசுல்லா வெடிக்குது
இல்ல இன்னைக்கு வராது நைன்த் வர இன்னைக்கு வராது அனிவர்சரி நைன்த் அனிவர்சரி ஆகஸ்ட்ல வரு ஆகஸ்ட் ம ஃபர்ஸ்ட் வீக்கோ செகண்ட் வீக்கோ வரு இப்போ இன்னைக்குந்தே கொலாப்ரேஷன் போட்டுப்பா
ஓ அப்டி சொல்றீங்க
என்ன கேளுங்க நா பஸ்ட்ட் சீசன் தா நனுுகிறே
ம் பிரச்சன தா எனக்கு ஃபேமிலி மோஸ்ட்லி நெறை ப்ப வெளையாடுறாங்க என்னோட அத்த பசங்க எல்லாரு ஃப்ரீ ஃபயர்லயே மூழிகி போனவங்க
ம் நீங்க மோஸ்டா எந்த கண்ண எடுப்பீங்க
நா வந்து கை வெளாடுறதே அசியந்தாங்க எ அவங்க மாதிரி ரொம்பலா இருக்கு கண்ணா எந்த கண்ண வச்சிருக்குன்னு எனக்கே தெரியல
அப்போத நீ நூபு
நா வந்து இப்ப நா வந்து நா இப்பதா ஸ்டார்ட் பண்ணிருக்கே எ அத்த பசங்கல்லா வெளாடுவாங்க நா என்ன பண்ணுவே தெரியுமா வெளாடிட்டுருப்பே இப்போ பாத்துட்டே இருப்பே எனக்கு கடுப்பாருக்கு துக்கி போட்டு போயா சரிக்கிட்டு வெளிய போய்டுவே
நா கத்து தரேங்க உங்களுக்கு அத நா உருவாக்குறே
அப்டி சொல்றீங்க
ஆமா உங்களுக்கு வந்து லாங்க்லேருந்து அடிப்பீங்களா ஷார்ட்லேருந்து அடிப்பீங்களா
நா பாக் எப்டினாலுருந்து அடிப்பே ஆனா இந்த வாட்டி இன்னைக்கு யாரோ ஷூட் பண்ற பண்ணுங்க யாரோ ஷூட் பண்றாங்க என்ன
ஷ்ஸுட் பண்ணுங்க
சுத்தி சுத்தி அடிக்கிறானுங்க நா பாவப்பட்ட ஜீவன் இப்பதா வந்தே ம் சொல்லுங்க சொல்லுங்க சாப் அப்றோ ஒருத்தன அடிச்சாச்சு சந்தோஷமாருக்கு அலோ ஹலோ கேக்குதுங்களா அலோ ஹலோ கேட்குதுங்களா
இப்பதா ஜி கேக்குது வாய்ஸே கேக்கல ஜி
இவ்ளோ நேரோ எனக்கு கேட்கல சம்யா உங்களுக்கு இஸ்வா எனக்கு இஸ்வா தெரிலயே
தெர்லயே ஜி நீ வேற ஷூட் பண்ணிட்டு வரே இர்றா நீயா நானு செரி அதா சுட்டுட்டு இருக்கியானு நனச்சு உட்கான்திட்டே
அப்டிங்களா நா வேற ஃபோன்ல விளையாடிட்டு இருக்கே
ஓ வேற ஃபோன்ல காது இத வச்சுக்குது அங்க அதுல வெளாட்றது பெரவால்ல இருக்கப்பட்ட ஆள் தா போல ரெண்டு மூணு ஃபோன் வச்சுந்தீங்க போல
அப்பல்லா இல்லங்க
சே அந்த மறைச்சு வச்சிருப்பேல ஒரு ஃபோனு அத வச்சுக்கோ அதுல்ல நா இன்ஸ்டா மாட்டு அதுல வச்சுப்பியா
ம்
ம் என்ன கேடியா இருக்கிற பாரு கேடி பெக்கர் உங்கிட்ட தா கத்துக்கணு
அப்டி சொல்றீங்க
ம் நா இன்னைக்கு எங்கேயு பர்சேசிங் போலயா
ம்ஹும் எங்க அம்மா தான எங்க அம்மா காலத்தே எங்கோ போயிட்டாங்க நா மட்டு பைத்தியம்மாதி ஒக்காந்துட்ருக்கேன்னா
நீ பைத்தியந்தான முடிய விரிச்சு போட் பைத்தியமா தானே இருப்பே
அது கரெக்டுதா
ஆமா அது அ கரெக்ட்ல அதான உண்ம
நாமா அதா உண்ம
ஆமாங்க இந்தமாயி எ பேர்ல எ பேர் வச்சிருங்க யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கே தெரியுல
ம்
எ பேர்லா அதுக்குன்னு கேக்காதீங்க சரியா
அ ஆ தெரியு தெரியு உங்க நேம்லா என்ன தெரியாதா எங்களுக்கு தெரியுமே
மா எப்டி தெரியு
அதுதா அப்டிதாங்க
ஆமாங்க சில்லுன்னு ஒரு காதல்ல வர சில்லுன்னு ஒரு காதல வர பேர்லருந்தே அ ஈரோ வச்சுங்க நேம்முல்ல ஃபேமஸ்ஸுல்ல அதா நியாவொ வச்சுக்கீங்க போல
எனக் கொஞ்சொ அறிவு அதிகோங்க
எதுல்ல
ம் எல்லாத்துலையுந்நா
எல்லாத்துலயுமா ஆமாங்க உங்களுக்கு என்ன என்ன அறிவிருக்கு அதி அதிகொன் எனக் தெரியுங்க ஏ நீங்க யாரு எனக்கு குருநாதர்ல இப்ப நீங்கதா
அப்டிங்ளா
ஆமா எல்லாத்துலுமே நீ எனக் குருநாத நிஜமா எல்லாத்துலயு
செரிதாங்க
சாப்பறதுலந்து சாப்பறதுலே சாப்பறது ஓடுறது ஒறங்குறது அந்த மாரி சொல்றங்க எல்லாந் தெளிவா சொல்லிருனுங்க அப்பறோ கஷ்ட கஷ்டப்படுவீங்க அப்பறோ அப்பறோ நீங் தப்பா நெனச்சுட்ருந்த நா என்ன பண்ட்டு நா வேற நல்ல பைய எனக்கு எதுவுமே தெரியாது
ஓ ஒ ஒன்னுமே தெரியாதுங்க உங்களுக்
ஆமாங்க எனக்கு எதுவுமே தெரியாது
செரிங்க செரிங்க செரிங்க ஒங்களுக்கு ஒன்னு தெரியாதுங்க ஒ நம்பிட்டங்க
ஐயோடா சொல்லுங்க அந்த ஐயோடா சொல்லுங்க
ஐயோடா
ஏ இல்ல இது நீ சொல்ற ஸ்லாங்குல்ல நீ சொல்ற ஸ்லாங்
நா வந்து பேசிக்குட்ருக்கும்போது வரு
நீங்க எப்டி தெமா சொல்வீங்க ஐயோடா அது ஒரு மாரி சுழிச்சு வாய சுழிச்சுன்னு அந்த இனிமையான வாய்சுல சொல்லுவீங்க
ஓ அப்டி
ஆமா அந்த ஐயோடா அதுக்கு மட்டு நா ஃபேன் அந்த ஐயோட மட்டு நா அது ஃபேன் நான்
அப்டி சொல்றீங்க
அப்டி தாங்க சொல்ற
சேரி தாங்க
சேரிதானே
ஏன் ஏன்
யா
ஒன்னி இல்ல
ஒண்ணு இல்ல
இங்க அப்றோ என்ன சாப்பாடு இன்னக்கி
நீங்க வராதுன் கேக்காதீங்க நா எழுந் நேத் நைட்டெல்லா ஊர் சுத் நா கத சொல்ற பாருங்க நேத் த்தெல்லா ஊர் சுத்திட்டு நைட்டு வீட்டுக்கு வந்தது ஒன்பதர மணிக்கு ஒரே ஒரு தோஸ் சாப்ட தக்காளி பச் ஜின்னாங்க தோச மாவுக்கு அதுக்கு செட்டே ஆகல அப்டியே ஒன் சாப்ட்டு அப்டியே வஷ்ட்ட
ஓ
வெச்சிட்டு காய்ல பத்து மணிக்கு ஒம்பரைக்கே எழுந்த
செரி செரி
அப்டியே டீ குடிச்ச அப்பற போயிட்டு வாயி மூஞ்ச ஃபேஸ் வாஷ் லாம் பண்ணினு ப்ரஸ்ஸல்லா பண்ணு வந்த
ம்
அப்பறமா பேர்ட்ஸ் வளக்கற பேர்ட்ஸுக்கு ஃபுட்டெல்லா வெச்ச
செரி
ஃபுட்டு வெஷ்ட்டு செரி பதினோரு மணி பன்னேன் மணி ஆயிடுச்சு சரி மதிய சாப்பாடு சாப்புல்லா இன்னா குடுக்குறாங்ன் பாத்தா தோச தோசை சட்னி சாம்பாரு சொல்ற கேளுங்க தோச சாம்பார்னா நல்லா இருந்திருக்கு கொழம்பு இன்னா தெர்மா உருளக்கெழங்கு கொட்ட போட்டு வெச்சு குடுக்குறாங்க தோசைக்கு ஏங்க நா அப்பாவிதான பாவல்ல நானு
ம் பாவந்தா பாவந்தா
ம் ன்னா பண்றதுங்க
ம் நா மார்னிங் சாப்பில்ல மார்னிங் வீட்ல ஆப்
செர் செ செர் செரி நம்ளுக் குடுக்கப்பட்ட நேரம் முடியும் தா அடுத்த கால்லி சந்திப்போம்
ஓகே ஓகே
ஆ